ஹலோ
ஆஹ் சொல்லுங்கப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா சொல்லுங்க என்ன அதிஷயமா கால் பண்ணிரு க்கீங்க ரொம்ப நாள் கழுச்சு
ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் ரொம்ப நாள் ஆச்சு இலைங்களா பேசி அதனாலதான் சரி பேசலாம் அப்டின் சொல்லிட்டு கால் பண்னேப்பா ஏன்னா ரொம்ப நாளா பேசவே முடியுறதுல்ல நம்மளால வேலைகள்லலாம் அதிகமா இருக்கு இருக்கறதுனால பேசுறதுக்கான வாய்ப்பு கெடைக்கறதுல சரி அதனாலதான் இப்ப ஐயா இப்பதான் ஆஹ் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு சரி அப்டியே ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் ஏன்னா நம்மளா பேசணும்னு டைம் ஒதுக்குனாதான் ஆச்சு சரி அதனால பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டுதான் இப்ப போன் பண்ணே
ஹ ஹ பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டு வீட்டு செலவுக்குங்களா இல்ல வேற எதுவும் விசேஷங்களா
இல்லல்லப்பா வீட்டு செலவுக்குதான்
ஹ் ஆஹ் நானும் இப்பதான் வந்து பையனுக்கு பீஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு போ கிளம்பலாம்னு இருந்தேன் சரி வெயிலா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புபோம் அப்டின்னு வெயிட் பண்ட்டுருக்கேன் எங்க எவ்ளோ வெல ஏறிட்டே இருக்குது காச நம்ம ரெடி பண்றதுக்குள்ளயே இவ்வளவு நாள் ஆயிடுது
ஆமா அதுக்கு அதுக்கே நமக்கு டைம் கரெட்டா இருக்கு இல்லைங்ளா
ஆமாம்பா இங்க எல்லா வெலையெல்லா பய்ங்கரமா ஏறி போயிடுச்சு எங்க வீட்டு செலவுக்கு பாக்கறதா இல்ல வந்து இந்த மாதிரி செலவுகல பாக்குறதானே ஒண்ணுமே புரியவே இல்ல
நம்ம வீட்டு செலவுக்காகவே வீட்டு செலவுக் க்காகவே வந்து நம்ம தனியா இப்ப வேலைக்கு போயி தனியா சம்பாதிரிக்க சம்பாதிக்கிற சூழ்நிலை தா உருவாயிட்ருக்கு ஏனா நமக்கு இந் ஆ இப்ப டெய்லி எப்பம்மே வர வ ருமான வந்து பத்த மாட்றுக் இல்லைங்ளா ஏன்னா இப்ப ஸ்கூல் ஆ அப்டின் பள்ளிக்கூடம் இதெல்லா வரும்போது பாத்தீங்னா அதுக்கான தொகையு நம்ம ஒதுக்கணு வீட்டுக்கு தேவையான தொகையு ஒதுக்கணு இப்ப வீட்டுக்கு நார்மலா நம்ம வாங்குற பொருட்கள் எண்ணெய் பொருளெல்லா பாத்தீங்க அப்டின்னா ஆ பயங்கர நெறைய ரேட் ஏறிடுச்சு இல்லைங்ளா இப்ப என்ன வந்து நம்ம யூஸ் பண்றதே வந்து யோசிச்சு யோசிச்சு பாத்து பாத்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைதான இப்ப இருக்கு
கண்டிப்பாப்பா நானுமே காய் வாங்க நேத்து போயிருந்தே சும்மா ஒரு கால் கிலோ வந்து பீன்ஸ் தா வாங்குனே அதுவே நாப்பதுருவா நாப்பத்தஞ்சு ருவானு சொன்ன ஒடனே என்னால இதே பண்ணிக்க முடில இதுக்கு பாத்தீங்கனா நம்ம வந்து கறி அந்த மாதிரி எடு த்து சமச்ட்டு போயர்லாம் போலருக்கு ஒரு காய் வாங்கி ஒரு சமையல் பண்றதுக்குள்ளயே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வர வர காய் வெலைகள் ஏறுது பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாதிரி எண்ண ரொம்ப அதிகமாவேதா ஏறிடுச்சு இப்ப எண்ண வெலயே ஆருக்கட்டும் பருப்பாருக்கட்டு கொஞ்ச ஒரு நா பத்து பொருள் கிட்ட கூட வாங்கிருக்க மாட்டோ அதுவே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரோ ரெண்டாயிரத்தி ஐநூறுன் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாருக்குது இப்பல்லா கொஞ்ச கொஞ்ச பொருள் வாங்குறோ அது பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வர்ல திரும்பியு முன்னாடியெல்லா வந்துட் டு ஆயருபாக்குள்ள எல்லா பொருளு வாங்கிப்போ ஒரு மாசம் முடியிற வரைக்குமே வரு இப்ப ரொம்ப கஷ்டமாருக்கு இல்லிங்ளா
கண்டிப்பா ஏனா இப்ப பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாதிரி காய்கறிகளெல்லா வாங்னோ அப்டினா இப்பல்லா கொத்தமல்லி கருவேப்பில எல்லா வந்து ஆ நமக்கு சும்மாவே குடுத்துட்டுவாங்க இல்லெங்ளா இப்பல்லா அதுக்கும் நம்ம தனியா காசு குடுத்து வாங்குற சூழ்நிலைதா இருக்கு அப்ப வந்து இப்ப காய் வாங்குறோ அப்டின்னா ஒரு இருவது ரூபா இல்ல பத்து ரூபாக்கு தா அப்பல்லா வாங்கிட்ருந்தோ நம்ப இப்பல்லா கிலோ கணக்கு வந்ததுனால வந்து அந்த மாதிரி குடுக்க மாட்டேன்றாங்க ஆ குடுத்தாலுமே வந்து ரெண்டு இப்ப கேரட் வாங்குறோ அப்டின்னா அ ஒரு இருவது ரூபாக்கு கேக்குறோனா மூணு தா வருது மூணு இல்ல நாலுதா வரு அது ரொம்ப குட்டி குட்டிசாதாருக்கு அத வந்து நம்ம பொரியலு பண்ண முடியாதில்லைங்ளா என்னா எல்லாருக்கு கொஞ்சோ கொஞ்சோ தேவப்பட்றதுனால அதயு நம்ம பொரியலும் பண்ண முடியாது அதனால இந்த காய்கள் வாங்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒரு தொகை வந்து நமக்கு தேவப்படுது இப்ப வாரத்துக்கு பாத்தீங்கனா கொறஞ்சபச்சோ ஒரு ஐநூறு ரூபாலந்து ஆற்நூ ருபா வரையுமாச்சு காய்களுக்கு மட்டுமே வந்து நமக்கு தேவப்பட்டுட்ருக்கு ஏனா அது அந்த தொகை இல்ல அப்டின்னா நம்ளால எதுமே வாங்க முடியாத மாதிரிதா இருக்கு இப்ப இருக்குற வெலைவாசிகள்ல வந்து ஆ குடும்பத்த நடத்துறதுன்றது வந்து ரொம்ப கடினமான நிலையா போயிட்ருக்கு அது இல்லாம பசங்ளுக்கு எதாச்சு ஒரு தொகை நம்ப தனியா வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்ளா என்னா பசங்க வந்து அவுங்களுக்கு எதாச்சு கேப்பாங்க இடையில அதெல்லாமே நம்ம வாங்கி குடுக்குற மாதிரி இருக்கு அதுக்கான தொகையு வந்து நம்ப ஒதுக்கி வைக்க வேண்டியதாருக்கு அதுனால இது கொஞ்ச கடினமாதா இருக்கு இப்ப
கண்டிப்பாப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மதா நம்ம வந்து வெளில வாங்கற சாப்பாட வெல அதிகொ ஒடம்புக்கு கெடுதி வீட்ல சமச்சு சாப்புட்லா ப்டினு போயிட்டு ஒரு காயோ அதுவு பழங்கள் வெலையெல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறிடுச் சு ஒரே ஒரே ஒரு ஆப்பிள் பாத்தீங்க அப்டினா அறுவது ருவா எழுவது ருவா ஒரு ஆப்பிளே அறுவது ருவா எழுவது ருவானா கொழந்தைங்ளுக்கு என்னதா குடுத்து விட்றது சொல்லுங்க மாம்பழமு அடிக்கடி குடுக்க முடியாது வாழப்பழமு பாத்தீங்கனா அதிகமா விரும்ப மாட்டாங்க ஒரு த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கனா நொறுக்கு தீனி குடுக்றதுக்பதுலா இந்த மாதிரி பழங்கள் வாங்கி கட் பண்ணி குடுக்கலா அப்டின் பாத்தீங்கனா ஒவ்வொரு வெலையுமே கேக்கும்போ து நம்ளுக்கு சத்தான ஆதாரோ வந்து வாங்கி சாப்புட்றது அப்டின்றதே ரொம்ப கஷ்டமாருக்குது இப்பருக்குற வீட்ல சமச்சி சாப்பறதுக் கே பயமாருக்குது ஏனா எண்ண வந்து இப்பல்லா ரொம்ப என்னவோ அ ஜாஸ்தி தேவப்பட்ற மாதிரியே இருக்கு என்னனே தெரியல முன்னாடிலா ஒரு ஒரு லிட்டர் அப்டிங்கறதே வந்து நெறைய இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணு இப்ப பாத்தீங்கனா நாலு லிட்டர் வாங்கி வைக்கிறோ அது பா பாத்தீங்னா ஒரு இருவது நாள் கூட நம்ளுக்கு வர முடியாத நெலமருக்கு அதுவே பாத்தீங்னா எரநூருவா எருநூத்தி அம்பருவா அதுவே ஒரு ஆயருபா பக்கொ வந்துருது எண்ணைக்கு மட்டுமே அதுதா வந்து பாத்தீங்கெனா ரொம்ப கஷ் டமாருக்கு இதையு பாத்துட்டு கொழந்தைங்க படிப்பு செலவு அதுக்கு மேல ஃபீஸ் பாத்தீங்கனா ரொம்ப கஷ்டமாருக்குங்க ஃபீஸ் எல்லா
இப்ப அதுவுல்லாம ஆமா இப்ப அதுவுல்லாம வேன் ஃபீஸ் எல்லா ரொம்ப அதிகரிக்குறாங்க அதிகரிக்கிறாங்கனு சொல்லிருக்காங்க எனா இப்ப பெட்ரோல் எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் எல்லா ஏறிடுச்சு இல்லேங்ளா அனால வேன் ஃபீஸ் எல்லாமே அதிகமாகுனு நெனக்கிறே இன்னு நானு போயிட்டு பாக்ல ஸ்கூல்ல நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கனா எண்ண வந்து வீட்ல பிள்ளைங்கள் இருக்கிறதுனால வந்து எண்ண அதிகமா நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு வாரத்துக்கே வந்து ஒ ஒரு லிட்டர் எண்ணெ கிட்ட தேவப்படுது நீங்க சொன்ன மாதிரி இந்த பழங்கள் எல்லா வாங்கி குடுக் க்கலா ஏனா இப்ப வெயில் காலம் அதிகமா இருக்றதுனால பழங்கள் வாங்கி குடுக்லான் பாத்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிலோ எரநூறு எரநூத்தி ஐம்பது இப்டிதா போயிட்ருக்கு நமக்கு இப்டி இருக்க ஒரு சூழ்நிலைல நம்ளால எந்த பழமே வாங்கி குடுக்க முடியாததானே இருக்கு இப்ப திராட்ச பழங்கள்லாத்தை ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப பாத்தீங்கனா அதுவுமே விலைவாசி வந்து அதிகமாதா போயிட்ருக்கு
வந்து அந்த பச்ச திராட்ச வந்து ரொம்ப புடிக்கு இப்ப பாத்தீங்கனா அது வந்து வீட்ல இருக்கது கொட்டை இல்லாத திராட்சை அப்டினு சொல்லிட்டு அதுக்கு வெல கேட்டீங்கன் வச்சுக்கோங்க கால் கிலோ நூத்தி அம்பது ருவாங்குறாங் கால் கிலோ எந்த மூலைக்கி வரு அது வாங்கி எம்பருவா குடுத்து வாங்க முடியுங்ளா. ஆ எல்லா அந்த பழம் ஜூஸ்ஸூ அதெல்லா வாங்கி குடிக்கலான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வெலைய வெல வெல அதிகோ வெல அதிகோன ஏனா அவங்ளுக்கு எறக்குமதி அது இணதுன நெறய ருக்கு யில்லன்னு சொல்லல ஆனா மக்கள் வந்து வாழ்றதா வேண்டாம் ங்கிற மாதிரி ஆயிடுது நம்ம குடுக்ற சம்பளோ பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கிற வரி அது இதெல்லா பாத்தீங்கன்னா கையில வந்து எல்லா பிடித்தம் போக ரொம்ப ரொம்ப கம்மியா வருது ஆனா வெலவாசி அதிகமாருக்கு அப்ப யென்னதா பண்றதுனு ஒண்ணுமே புரியல யிதுல வேற நறய பேர் வந்துட்டு இப்ப சொல்லிட்டுருக்கறது இப்போ பொருளாதார போர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லா பயமுறுத்துறாங்க இதெல்லா நெனைக்கு பொழுதே நம்மளுக்கு கொஞ்சு பயமாதாருக்கு இல்லைங்களா
கண்டிப்பா ஏனா யிப்ப நீங்க சொல்ற மாரி போர் யிதெல்லா வருது அப்டின்னா ஆ இப்பருக்கிற விலைவாசியிலயே வந்து நம்மளால சமாளிக்க முடில ஆ போரு அதெல்லா வந்துச்சு அப்டினா அதுக்கப்றோ நமக்கு சமாளிக்கறது வந்து ரொம்ப கடினமா தா போயிட்டுருக்கு ஏ ஏன் அப்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு க்கு வந்து வேலை செய்யர எடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பள உயர்வேயிருக்கறதுயில்ல ஆனா விலைவாசிகள் மட்டு ஏறிட்டு தா போயிட்ருக்கு விலைவாசிகளை ஏத்துற மாதிரி வந்து சம்பளமும் ஏத்துனாங்க அப்டின்னா நமக்கு வந்து கொஞ்சு உதவியாருக்கு செலவு பண்ற ல இதுலெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சு உதவியா யிருக்கும் என்றதுதா அதுவு ஏத்த மாட்டேன்றதுனால நம்ளால கடன் கடன் அப்டியே போயிட்டுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறது நா நம்மளால ஏதோ கொஞ்சு சமாளிக்க முடியிற சூழ்நிலையிருக்கிறதுனால பரவால்ல ஆனா இதே சமாளிக்க முடியாத நெறய பேர் இருக்காங்கல்லைங்களா அவங்களோட வாழ்க்கை யெல்லா ரொம்ப கடினமாயிடும் ஏனா யிப்ப மூணு வேல சாப்பிட வேண்டிய யிடத்துல ரெண்டு வேல சாப்பாடுதா சாப்பிடுற சூழ்நிலை உருவாக்கிடு ஒரு வேள சாப்ட முடியாம போயிடு இல்லைங்களா அவங்களால்லா
ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அ ரெண்டு பேரு வேல பாக்குறாங்க ஆ அப்டின்ற சூழ்நிலையில ஓரளவுக்கு அதுக்கே நம்ம குடும்பத்த வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து திணறோனும்போது தினக்கூலியலல்லா இருக்கறவங்களா என்ன யோசிச்சு பாருங்க அவங்க தெனமு சம்பாதிச்சாதா உண்டு ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில போனா இவ்ளோ வந்து சம்பளோ அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் நம்மளுக்கு குடுத்துவாங்கனா தென கூலி அப்டி கெடயாது அவங்க வேல முடிச்சதுக்கு அப்றம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஆ பேரம் பேசி முன்னூறுபாக்கு வேல பாக்குறா ஐநூறாக்கு வேல பாக்ராங்களோ அதுலயு குறச்சிதா குடுப்பாங்க அப்ப அவங்ளுடய நெலமயலா யோசிச்சு பாத்தோனா அது கொஞ்சு கஷ்டந்தா ஏனா அவங்க முடிச்சிட்டு தா போய் அந்த காசு எடுத்துட்டு போய் அவங்க வந்து ஆ இது பண்ற மாதிரியிருக்கு அப்ப அந்த மாதிரி சூழ் அது அவங்களுக்கு வேலைகள் இருந்தாத தா வேல யில்லன்ற பட்சத்துல கொஞ்சு அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டந்தா இதெல்லாம் கொஞ்சு வந்து ஆ எப்டி போயிக்கிட்ருக்குது நெலம ஏ இவ்ளோயிருக்குன்ட்டு யாராவது கொஞ்சு இது பண்ணாதா உண்டு யில்லைன்னா யிதே மாதிரிதான் போயிட்டுருக்கு என்ன சொல்றீங்க
கண்டிப்பா ஏன்னா இப்போ மா நமக்கு வந்து மாதம் மாதோ இந்த கடைக்கு போனு அப்டின்னு நெனைச்சாலே வந்து ரொம்ப பயமாதாருக்கு ஆ கொழந்தைங்களுக்கெல்லா வந்து இந்த கொட்டைகளேல்லா நெறய குடுத்துட்ருந்துச்சு அந்த கொட்டைகள் குடுக்கவு வந்து தயக்கமாருக்கு க்கு ஏனா அதனோட விலைவாசிகளு வந்து ஏறிட்டேதா போயிட்ருக்கு கொஞ்சக்கூட எறங்க மாட்ருக்கு அப்டிருக்கிறம்போது வந்து நம்மளால பழங்கள்லா வாங்கி குடுக்க முடியில இந்த மாதிரி கொட்டைகள் இது மாதிரியாச்சு குடுக்கலா அப்டின்னு பாத்தா அதனுடைய விலைவாசிகளும் வந்து அதிகமா தா போயிட்ருக்கு ட்ருக்கு நம்ம இப்டி சாப்பாட்டுக்காகவும் இந்த விலைவாசி ஏறிட்டு போறது இதுலயு வந்து நம்ம போயிட்ருந்துட்டோ அப்டின்னா நமக்கு வந்து எந்த ஒரு தொகயு வந்து நம்மளால பிற்காலத்துக்கு வந்து எடுத்து வெக்க முடியாதில்லையா நம்ம இப்டியே மாதோ மாதோ வரவு நம்ம அப்டியே செலவு பண்ணோனா நமக்கு வந்து அப்டியேதா போயிட்ருக்கு நம்மளால ஒரு சிறு தொகய கூட சேமிச்சு வெக்க முடியாத நெலமதா வந்து இதுக்கப்றோ உருவாக போதா என்னன்னு தெரியல இப்பெல்லா தண்ணிய கூட நம்ம காசு குடுத்துதா வாங்கிட்ருக்கோ அப்பிறந்த காலகட்டத்துல தண்ணியெல்லா நமக்கு சாதாரணமாவே கெடச்சிட்ருந்தது ஆனா இப்ப தண்ணியு காசு குடுத்து நம்ம வாங்கி குடிக்ற நெலமையிலதா நம்மயெல்லாருமே இப்பருக்கோ
ரொம்பகரக்ட்டான விஷயந்தா நீங்க சொல்லிருக்கீங்க சேமிப்பு அப்டிங்றதே வந்துயில்லாம போயிடுச்சு அப்பல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காசு தாவந்து அப்பாக்குல்லாருக்கு அது கவர்மெண்ட் வேலையாருந்தாலு சரி கூலி வேலையாருந்தாலு சரி விவசாயமாருந்தாலு ஆனா அதுக்குள்ளேயே குடும்பமும் நடத் சி அவுங்க அதுலியே சேமிப்பூ வெச்சி அடுத்த மாசத்துக்கு தேவீயானதும் பண்ணி அதுலியே வந்து சின்ன சின்ன எடங்கள் வாங்கி போட்டு தங்கோ வாங்கி போட்டு அந்த மாதிரிலா குடும்ப நடத்தின காலம் போக இப்ப வந்து பாத்தீங்னா வாங்கறதெல்லாமே பத்து நாள் பதினஞ்சு நாள்லே செலவாயிருது அடுத்த இதுக்கு திரும்பி வந்து நம்மோ இந்த லோன் எடுக்கறது கடன் வாங்கறது ஃப்ரெண்ட்டு கிட்டே வாங்கறது அடுத்த மாசோ அத அடக்கிறது இப்டியேதா நம்முளுக்கு போய்கிட்யிருக்குது ஒரு மாசோ கூட நம்ம வந்து சே சேத்து வெச்சு அந்த காசுலந்து எடுத்து நம்ம கொழந்தைங்களுக்கு உபயோகப்படு தோ அப்டிங்கறதேயில்லே இப்ப கூட பாத்தீங்கனா நாங்க ஃபீஸ் வந்து போன வர்ஷோ வந்து நெறைய க கஷ்டப்பட்டோ இந்த வர்ஷோ வந்து பாத்தீங்கனா எப்டியாது வந்து இன்மேல் க கடனே இல்லாம நம்ம வந்து ஃபீஸ்சா கட்டிர்லா அப்டி நென்ச்சோ ஆனா பாத்தீங்கனா திரும்பவு யார்கிட்டயாவது வாங்கக்கூடிய சூழ்நிலைதா இந்த ஒரு வருஷத்துல நம்ளுக் வந்து இருந்துட்ருக்கு இல்லிங்ளா திரும்ப திரும்ப அந்த ஒரு வர்ஷத்துல ஒண்ணோ பெரிய மாற்றம் ஒண்ணு நம்ம அந்த டைம்ல நெனைக்கிறோ இனிமேல் யார்கிட்டயு வாங்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு ஆனா வந்து எப்டி இருந்தாலு அந்த கடன் ஏனா வந்து வெலவாசி ஏறிட்டேதா இருக்கு நம்ளால எடுத் து வெக்க முடியலே எதுவு ஓர் வர்ஷத்துல ஒண்ணுமே பண்ண முல்லே மறுபடியு அந்த கடனுக்குதா போயிட்டு கடைசி நிம்ஷத்துலதா இந்த ஃபீஸ் கட்றதா இருக்கட்டோ இல்லே எதாது செலவுகள் பண்றதா இருக்கட்டோ வாங்க வேண்டியதாருக்கு
கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாமே கரெக்டான ஒரு விஸ்யோங்கள்தா இத பத்தி பேஸ்னோனா நம்ப பேசிக்ட்டே போயிட்டுருக்லா ஏனா நெறைய விஷயங்கள் இருக்கு ஆ கொஞ்சோ இப்ப வேல இருக்கிற காரணத்துனாலே நா உங்ளுக்கு கொஞ்ச நேரோ கழிச்சு நா கூப்ட்டவா
ஆ
ஓகேங்க வெச்சுட்டுங்ளா
ஆ